தோழி நன்றா இருக்கீற்களா தோழி
நல்லாருக்கன் தோழி சொல்லுங்கத் தோழி இன்னக்கி வந்து பாத்தீங்கின்னா நாங்க சமக்கில அம்மா சமக்கிறாங்க என்னா சமக்கிறாங்கன்னே தெர்ல சாம்பார் தான் வப்பாங்க வெள்ளிக்கெழமையில நீங்க எப்டி தோழி வெள்ளிக்கிழமனா சாம்பார் தான் அப்புடிதான் அப் பெல்லா கெடையாது தோழி இல்ல
இல்ல தோழி அப்டி கெடையாது அம்மா வீட்ல அப்டிதான் இருந்துச்சி அம்மா வீட்ல வந்து நம்ம வந்து இதெல்லாம் பாப்பாங்க கிருத்திக அது சாப்டக் கூடாது இந்த டேஸ் அது சாப்டக்க கூடாது அந்த நாட்களா இது சாப்டக் கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா மாமியார் வீடு வந்து ஸ்கின் தோழி அதனால வந்து அதெல்லா கெடயாது
ஓ சரிங்க சரிங்க
என்னுட திருமணம் வந்து கலப்பு திருமணம் தோழி
ஓ சரிங்க தோழி சரிங்க தோழி அப்ப ப்ரெச்சன இல்ல தோழி நானா பையனுக் மட்டு எல்லா நாளு குடுத்தர்றது தோழி அ அது வேற வழி இல்லாம அவருக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கம்மிங்கறதுனால ம் என்னால முடிஞ்சலவ்க்
அவரு வந்து தாய்ப்பால் குடுத் துதா
அ குடிச்சா தோழி ஆனா எனக்கு ஒரு ஏழு மாஸ் ம் தோழி இருந்தது அதுக்கப்பறோ இல்ல அந்த ஏழு மாசமே மாத்தி மாத்தி தா நா குடுத்துட்ருந்தே பவுட்ரு பாலு எ பாலையு அதுக்கப்றோ சுத்தமா இல்லாதங்கிற பச்சத்துல இப்டி குடுத்த தோழி அதனால தா அவருக்கு சுத்தமா எதிர்ப் எதிர்ப்பு சத்தியே சுத்தமா இல்லாம போய்ட்டு தோழி
அது வந்து இப்போ அந்த ஏழு அ மாச குடுத்துருக்கீங்க அது அதுக்கப்பறமா நம்ம இந்த மாரி கஞ் ஞி நீங்க
ம் ஆமா தோழி இப்படிதான் குடுத்துட்டு இருங்க ஆமா தோழி ஆ ஆறு மாசம் இத்துலயே ஆப்பிள் அவிச்சு கொடுக்க சொன்னாரு அப்படியே இட்லி பானையில வச்சு அவிச்சு எடுத்து அந்த உள்ளார உள்ள இதை மட்டும் எடுத்து மசிச்சு விட்டு ஸ்பூனை போட்டு கொடு தா சாப்ட்டுருவாப்புல அந்த மாரி இந்த கேரட் சாதம்ல்லாம் நல்லா அடிச்சு கொடுக்க சொன்னார் தோழி பருப்பு நெய் போட்டு சாதத்தை கொலைச்சி விட்டு கேரட்டையும் ஒரு அடி அடிச்சு கொடுங்க அதெல்லாம் கொடுத்தேன் தோழி பீட்ரூட்டும் கொடுக்க சொன்னாரு ஆனா இவரு சாப் புடல சாப்ட மாட்
தோழி நம்ம ஒரு சந்தேகம் தோழி ஆறு மாசத்துல நமம நம்ம வந்து குடுத்தா போறப்போ நீங்க குடுத்த முத ல் வந்து ஆப்பிள் அந்த மாரி வந்து பழங்கதான் வந்து
ம் ஆமா தோழி நான் பழ தான் கொடுத்தேன் எடுத்து தொனே ஒரு ஆப்பிள் தான் கொடுக்க சொன்னாரு பிஸ்கட்லாம் கேட்டது கூட ஆ மேரி பிஸ்கட் இல்லனா மில்க் பிக்கி அது மட்டும் கொடுங்க தண்ணியில நினச்சி கொடுங்க அப்படின்னாரு ஆனால் அது சொல்லிட்டாரு என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்கட் கூட வேஸ்ட் தான் பிஸ்கட்ல என்ன இருக்கு சத்து அப்படின்னு தான் தோழி சொன்னாரு இந்த மாரி ஃப்ரூட்ஸ்சு இந்த மாரி எடுத்துட்டு சொல்லுங்க கஞ்சி வந்து ரெண்டு வேலையுமே கொடுக்க சொன்னாரு தோழி காலல அவர் எந்திரிச்சு பாலாத்தி கொடுக்கறது உண்டு ஒரு பவுட்ரு எழுதி கொடுத்தத்துந்தாரு ப்ரோட்டீன் பவுட்ரு அதை கொடுப்பேன் இட்லிலாம் கூட கொடுத்தேன் தோழி இட்லி வந்து ஃபர்ஸ்ட்டு லைட்டாக தண்ணி வச்சு கொடுத்து பார்த்தேன் தண்ணி உப்புக்கல்லும் போட்டு ஃபர்ஸ்ட்டு கொடுத்து பார்த்தேன் துப்புனாார் அப்புறம் சாப்பிட ஆரம்பி கொடுப்பே ஆ ஒரு மணி ஆனா இந்த மாரி மசிச்சு வச்சு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அவச்சு போட்டு அந்த மாரி கொடுத்துட்டு இருந்தேன் தோழி கேரட்டு சாதம் அந்த மாரி சாப்டலன்னா ஒவ்வொரு நேரம் சாப்ட மாட்டாப்ல ல அப்ப கூட நான் கஞ்சா கரைச்சி கொடுத்துவேன் இல்லைனா விட்டுருவன் தோழி ரொம்ப அதுங்க ஒவ்வொரு நேரம் பசி எடுக்காமலும் இருக்கும் அப்போ விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பி எப்படி இருந்தாலும் நாலு மணிக்கு அவரு அவரே எழுப்பி விட்டுருவாரு அப்போ ஒரு வாட்டி நான கஞ்சி அப்ப போட்டு குடுத்துடுறது தோழி கஞ்சி குடிப்பாரு தோளிி ச மாலைையானாலும் கஞ்சி கொடுக்குறது உண்டு அதுக்கப்புறம் ஏழு மணி ஏழரை மணிக்கலாம் திரும்பி இட்லி கொடுப்பேன் தோழி அப்புறம் ஒரு ஏழு மாசம் ஏழரை எட்டு மாசம் ஆனோன்னா நானே கேட்கல நானே இந்த தக்காளி சட்னிலாம் இருக்கல தோழி தக்காளிய வேக போட்டுட்டு கேக்குதுங்களா தோழி ஆ தக்காளி ஒரு ரெண்டு தக்காளியா மட்டும் வட்டம் அவரூக்காக எடுத்து வேவை போட்டுட்டு அந்த தக்காளியை வந்து மிக்சியில் போட்டு அடிச்சடு நல்லா அரைச்சடுது தோழி அந்த தக்காளி தண்ணியும் அதில் இருக்கும் என்ண்ணெய் சட்டியில் அந்த தண்ணியும் எடுத்து வச்சு ம் சும்மா இவருக்கு என்ன பேருக்கு ஒரிய ஒரு ஆ காஞ்ச மிளகா போட்றது ஒண்ணே ஒண்ணு டக்குனுோண்டு கிலள்ளி அந்த ஒண்ணு கூட இல்லை பாதி தான் அதை போட்டு கடுகு ம் கடுகு மட்டும்ந்தான் போடுறது உளு்தம்பருப்பு கூட போடுறதில்லை அதுங்களுக்கு அதெல்லாம் கொடுக்க போகறத இல்லைல்ல தோழி அதை மட்டும் போட்டு பாதி கிள்ளி காஞ்ச மிளக போட்டு இந்த அரைச்சி வச்ச தக்காளி அதனோட தண்ணி அதை போட்டு உப்புக்கல்லு போட்டு கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாடை போற வரைக்கும் கொதிக்க விட்டூ எடுத்துருவேு தோழி அப்புறம் அதை கொடுக்க ஆரம்பிச்சத்துல இருந்துபால நாட்டு ச கிராந்த இதான் விட்டுட்டாரு தோழி இதை புிடிச்சுக்கிட்டாரு ஆ இது டேஸ்ட் சாிட ஆச்சோசான் ந அ கொஞ்ச ந ஒரு வட்டு ப ஏடியம்டு ஆம்டியம் பச்சது இடியப்ப வெள்ள சரை சர்கட்டு சான் ப ச ந அப்ப தோழி ஒவ்வொரு நேரம் இடியப்ப அதை சாப்பிட ஆரம்பிச்சாரு இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துனதுதான் தோழி அந்த மாரி ஈரல் கொடுக்க சொன்னாரு ஏன்னா ஆ கோழி கொடுக்க இருக்காதீங்க சரிமா ஈரல் கொடுங்க சரி நா அதே மாரி சூப்பு வச்சு ஈரல் வச்சு கொடுத்தோம் ஃபர்ஸ்ட்டு கொடுக்க பயந்தேன் பத்து மாசத்தில் தான் ஈரல் கொடுத்தேன் அது வரைக்கும் சூப்புெலாம் மட்டும் ஊத்தி பசைஞ்சு ஊட்டி விட்டுர்றது செரிமாநம் ஆவளன்னா என்ன பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டு கொடுக்காம இருந்தால் அப்புறம் கொடுத்தேன் அப்புறம் புடிச்சிருந்தது ஆனா மு முட்டை கொடுக்க ஆரம்பிச்சேன் ட்ட குடுக்க ஆரம்மிச்சன் தோழி ஏழு மாசத்துல இருந்து முட்டை கொடுத்துட்டு இருந்தேன் நான் முட்டய அவர் என்ன சொன்னார் ஆ ரெண்டுத்தையும் கொடுக்கலாமா சார் எப்டி அது எப்டி வெள்ள கருவு திட்டுத்திட்டால சார் இருக்கும் அப்டினேன் அதுக்கப்றம் அவர் தான் சொல்லி் கொடுத்தாரு ரெண்டுத்தையும் சேத்து ஒன்னா பெசைங்க அதெல்லாம் இது பாக்காதீங்க கொழந்தைங்களுக்கெல்லாம் அய்யய்யோ அப்டியா கொடுக்றது அப்ட்ல்லாம் நெனப்பீங்க எல்லாம் அப்ட்ல்லாம் பாக்காதீங்க நம்ம கொழந்த தானா நல்லா ரெண்டு ரெண்டுத்தையும் சேத்து பெசைஞ்சோனா அது ஒரு மாதிரி நல்லா மாவு மாரிதான தோழி ஆயிடுது து திட்டுத்திட்டெல்லா ஆகாது அத வந்து கூட சாதத்துல வச்சு வச்சு குடுத்தறற்து தோழி சாப்ட ஆரம்ரச்சாரு மொல்ல துப்புனாருதா அப்பறோ போ போல சாப்ட ஆரம்ச்சிட்டாரு அதனால வா உம் சொல்லுங்க ஆ குடுக்கலா குடுக்கலா எனக்கு அதுலா டாக்டரு வந்து எழுதி குடுத்திருந்தாரு தோழி அவரு ஒரு ப்ரிண்ட்டவுட் மாரி எடுத்து வச்சு எனக்கு குடுத்திருந்தாரு அதனால அதுபடிதா நா குடுத்துட்டு இருந்தே இந்த மாசத்துல இத சேக்கலா பத்தாவது மாசத்துல இத சேக்கலா அப்ட்ல்லா அவரு சிக்கனே சேக்க சொ சொன்னாரு ஒரு வயசுல நா அப்பயு குடுக்கல அவனுக்கு ஏன்னா அவனு வாயில வக்கலனால குடுக்கல இப்ப ஆனா சாப்ட ஆரம்ச்சட்டாரு தோழி
ஒரு வயசுக்கு அப்றோ நான்வெஜ் குடுக்க ஸ்டார்ட் பண்ணலா
ஆ ஒரு வயசுல வந்து கோழி ம கோழி குடுக்கலாம்னாரு மீன் எல்லா அதுக்கு முன்னடியே குடுக்கலா கோழி வந்து ஒரு வயசுல குடுங்க செரிமான தன்மை கம்மி அப்டின்னு ஆனா ஒரு வயசுல கூட அவ்ரு சாப்ட்ல கோழி கொஞ்ச நாள் ஆயிதா சாப்ட்டாரு
மீன்லா எப்ப குடுத்தீங்க தோழி
மீன்ல்லா ஒரு வயசு தா ஒரு வயசுலதா தோழி குடுத்தே ஒரு வயசு தாண்டிதா குடுத்தே தோழி மீனு அதுவும் ஃபர்ஸ்ட் கொழம்பு மீனு மட்டும் தா தோழி குடுத்தே வறுவல் குடுக்கல அந்த டேஸ்ட் புடிச்ட்டா இத சாப்ட மாட்டாங்கன்னாரு அதனால கொழம்பு மீனு தான ஒடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அத குடுத்தே தோழி அதுவும் ரொம்ப பாத்து பாத்து குடுப்ப தோழி பயந்து பயந்துகிட்டு ஏன்னா இந்த முல்லுகில்லு நம்ம கண்ல மாட்டாம அதுங்களுக்கு மாட்டிக்கிட்டா என்ன பண்றதுன்னு ஒரு பயம் இருக் கு ரால்லா வந்து அவுரு ரெண்டு ரெண்டரை வயசுக்கு மேல அவரே சாப்ட ஆரம்பிச்சாரு தோழி அதனால ஒன்னு ப்ரச்சன இல்லாம ராலுப்ப எல்லா அவ்ரே சாப்ட்டுருவாரு ப்ரச்சன இல்ல
நம்ம பாத்து பாத்து குடுத்து நம்மளுக்கு இப்ப செரிமானம் ஆகுற வரைக்கி நீங்க இது வசம்பு சொல்றாங்கள
ஆமா ஆமா ஆஹ் ஆமா ஆஹ் ஊத்துனேன் தோழி ஊத்துனேன் நானு ஆ ஆனா அவரு குடுக்க கூடாதும்பாரு க்ரேப் வாட்டரு நாங்க ஆனா தெரியாம ஊத்தி வுட்ரது தோழி அது ஒவ்வொரு நேரம் அதுங்களுக்கு செரிமானம் ஆகாது இல்ல தோழி. மப்புதட்டும்பாங்க அதுனால அம்மா வந்து என்ன பயம் நாங்கலாம் பிள்ள வளக்கலயானு சொல்லிட்டு ஊத்தி வுட்டுருவாங்க தல ஊத்துரன்னைக்கலாம் மத்தபடி வசம்பெல்லாம் அதெல்லாம் தேச்சு வுட்றது அதெல்லாம் பண்ணுவாங்க அந்த மாரிஒரு வயசானதுலருந்து பச்சல அரச்சு ஊத்துறது வாரவாரம் ஆஹ் கஷாயம் குடுச்சு பாருத்தோழி இப்பமுடியும் குடுப்போம் பின்னாடில்லாம் அரச்சு அடி அப்படி குடுத்துட்டு இருந்தோம் இப்ப டேரக்ட்டாவே அரச்சு குடுத்துடுறது பெரிய பிள்ளையா ஆயிட்டாருல குடுச்சு பாருத்தோழி
வசம்பு எப்படி இருக்கும் அது அரக்கிறீங்கன்னே தோழி எப்படி என்னென்ன என்னென்ன போட்டு அரப்பீங்க
எல்லாம் பண்ண மாட்டோம் தோழி ஏதாவது வயிறு வழி வந்தா அத தேச்சுவுடுவாங்க தோழி அவ்ளவுதான் இந்த பொட்டு வக்கிறது கேக்குறீங்களா வசம்பு பொட்டு
தோழி சின்ன வயசுல என்ன பண்றாங்கன்னா இந்த பாலு கூட நம்மளுக்கு அப்ப வந்து ஜீரணமாகும் ஆகணும் அதனால வந்து வசம்புக்கெல்லாம் ஜீரணம் ஆகுன்ற மாரி ஒண்ணு சொல்லிருக்காங்க எங்க அம்மாவும் அது பண்ணணும்னு சொல்லுவாங்க நா வந்து இது வரைக்குமே வந்து பண்ண விடல ஏன்னா டாக்டர் சொல்லி அம்ச்சது என்ன என்ன வந்து விடம் அப்பவே தொப்புள் கிட்ட அப்புற வந்து எண்ணெ வந் எங்குமே வந்து காதுல ஊத்துறே அத பண்ற இதுக் வந்து பண்ணக்கூடாது வசபூத்தக்கூடாது கிரைப் ஊத்தப்பிடாது
உஹம் எனக்கு எனக்கு இது மட்டு சொன்னாங்க தோழி நா அந்த நாட் ட்டு மருந்து அதெல்லா குடுத்துராதீங்க அம்மா காலத்துல குடுத்ததால்லானாரு ந ம ம அப் பாக்கல ஆமா போ அப்டின்னு சொல்லிட்டு ஒரு வயசு தாண்டினதுக்கு அப்புற அப்றோ பயப்டாம ஊத்தி வுடுங்க அப்டினு சொன்னதுனால ஒரு சங்கு மட்டு ஊத்துவாங்க மின்னடிலா இப்ப வந்து ஒரு காட்டம்லர் குடிச் சீட்டு இருக்கா
நம்மளுக்கு எனக்கு என்னன்னா பயம்னு தோழி ஏன்னா டாக்டர் நம்ம எதா ஒரு டாக் சொல்றது நமக் கே இப்ப இருக்கிறது எல்லாமே மெடிசனா இரு தோழி நம்ம கொழந்தை வந் கொழந்தை வந் வைத்துள்ளது அப்போது அந்த காலத் இதுல வந்து கொழந்தைக்கு இருக்கும்போதே அவங் வந்த து எந்த ஸ்கேனு எடுக்க மாட்
ஆமா
அப்புற வந்து சாப்பிடுற பொருள் கூட என்ன வேணா சாப்டுப்பாங்க நம்ம பாத்து பாத்து சாப்புட்ரோ தோழி இப்ப இருக்கிற பழம் சாப் உன்னு காய்கறி சாப்பிட்ணு இவ்ளோ எடுக்கணு அவ்ளோ எடுக்கணு பால் குடிக்னோ நட்ஸ்ன்றதே வந்து இப்போ நம்ம பல
ஆமா
அந்த காலத்துல வந்த அது கடையவே கிடையாது அவங்க சாப் அதுமே கேள்வி படறது கெடயாது நம்ம இந் மாரி எல்லா சாப்பிடறப்போங்கறது அது இல்லாம நம்ம பாத்து பாத்து பண்ணதுமே நம்ம வயித்துல இருக்கும் போதே பாத்து பாத்து பண்ணிட்டோ நம்ம வெளியில வந்ததுக்கப்புற நம்ம. நீ பண்றது
அது நமக்குள்ள ஒரு பயோ இருக்கு தோழி ஏதாவதுன்னா அப்புறோ டாக்டரு கேள்வி கேப்பாரு என்ன பதில் சொ ல்றது
ஆஹ் குடுத்தீங்க ஆமாங்க தோழி நா கேக்கும்போது கூட ஜீரணத்துக்கு ஏதாச்சு மருந் குடுங்க நா டாக்டரே கேட்ட அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காவே கொழந்தயே பண் கொழந்தைகிட்டேயே பண்ணிக்கு அது ஜீர்ணோ ஆகிறது வந்து கொழந்தையே பண்ற தன்ம இருக் கு கொழந்தைக்கு நீங்க ஒண்ணு பயப்படுத்தாத நீங்க கிரைப் வாட்டர்லா ஊத்தவே கூடாது நம்ம நெறைய வீடியோஸ் நம்ம பாக்கரோலே தோழி அதுலயமே அப்டிதா சொல்றாங்க இதெல்லா பண்ணக்கூடாது குழந்தைக்கு அதெல்லா பண்ணக்கூடாது
இந்த க்கு ஆ ஆ சொல்லுங்க தோழி
தோழி எதாச்சு ஆச்சுன்னா என்ன பண்ணு அத நம்ம டாக்டர்ட்டே சொன்ன நம்மள தா தோழி
ஆமா தோழி இத்தனைக்கு தோழி நடவண்டி கூட என்ன யூஸ் பண்ண கூடாதுன்ட்டாரு தோழி நடவண்டியு அவனுக்கு வாங்கி அதாவது எது அந்த வாக்காருனு சொல் சொல்லுவாங்களா அது கொடுக்க கூடாதுட்டாரு கொடுக்க கூடாது நடவண்டி தா கொடுக்கணு இதை கொடுக் ஏ அது வாக்கர் குடுத்தீங்கன்னா கால் வந்து கரெட்டா வெச்சு போமாட்டாங்க அப்டி இப்டின்னாரு அடப்போங்கன்னு சொல்லிட்டு நா எதுவுமே கொடுக்கல அவரே நடந்துட்டரு அப்றோ சரிங்க தோழி பின்பு தொடருவோ தோழி இது வரைக்கு நெறய விஷியோ உங்களிட்ட இருந்து நெறய இது பண்ணிருக் கை தோழி நன்றி தோழி